அ வணக்கம் தோழி உங்க பேர் என்னா தெர்ஞ்சி உங்க பேர் என்னான் தெரிஞ்சுக்லாமா நல்லார்க்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
க்காங்க நா பேசறது உங்குளுக் கேக்குதா
ஆ நீங்க பேசற எனக்கு கேக்குது நா பேசறது உங்குளுக் கேக்குதா
ஆ கேக்குது ஆனா கொஞ்சோ ஸ்லோவா கேக்கற மாரி இரு
இப்ப கேக்குதுங்ளா
கேக்குது நீங்க எது ஹெட்ஃபோனு யூஸ் பண்ணி பேசுறீ
இல்ல இல்ல நா ஹ காதுல வெச்சுதா பேசுறே தோழி இது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ல
சேரி சேரி சேரி சேரி
குரலே அப்டிதான் என்னோடது வந்து ரொம்ப மெதுவாதா கேக்கு
அப்டியா செரி செரி செரி செரி செரி அ எல்லாரு நல்லார்க்காங்க சாப்டிங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா இ இன்னிக்கு எதாவ்து தலைப்பு வெச்சிர்க்கிங்ளா இத பத்தி பேசலா அப்டின் சொல்லி இல்ல எத பத்தியும் பேசறிங்ளா இல்ல நா
இல்ல நீங்க வேணா எதாவது டாபிக் சொல்றிங்ளா நா எந்த ஐடியாவுமே எனக்கு இல்ல
அப்படிங்ளா செரி செரி செரிங்க நாங்க பாத்திங்ன்னா இப்போ காலு கல்லூரியெல்லா படிச்சிருப்பீங்க இல்லிங்ளா சோ கல்லூரி காலகட்டத்துல உங்குளு க்கு மறக்க முடியாத சம்பவம் அந்த மாரி எதாவது இருக்கா ஏனா எனக்கு வந்து பாத்திங்கன்னா பள்ளி படிக்கும்போ க்க முடியாத சம்பவம் நறைய இருக்கு கல்லூரி படக்கும்போது மறக்க முடியாத சம்பவங்களு நறைய இருக்கு நறைய விஷ்யம் என்னிய பாதிச்ச ச ம்பவுமே இருக்கு அந்த மாரி எதாவுது உங்குளுக்கு இருந்துச்சு அப்டினா நீங்க பகிர்ந்துக்கலாம்
அப்டியா சேரி சேரி சேரி நீங்க ஃபஸ்ட்டு சொல்றீங்ளா
ஆ சொல்றே தாராளமா சொல்றே கல்லூரிப் பள்ளி படிக்கும் போது பாத்திங்னா என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வந்து எறந்துட்டாரு அது வந்து என்னால மற க்க முடியாத ஒரு சம்பவமா இருந்துச்சி ஏனா நா பள்ளி படிக்கும் போது பேருந்துல தா போயிட்டு வந்துட்ருப்போ அப்போ என்னோட நண்பனும் பாத்திங்கன்னா எங் கூட பேருந்துலதா வந்தா பயணம் செய்யும் போது அவனோட பேக்க எங்க கிட்ட குடுத்துட்டு அவ அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்ளா ஸ்டெப்ஸ் அதுல வந்து நின்னுட்டு பயணம் செஞ்சுட்டு வந்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர்ல பொயிருந்து வண்டி ஏறி இறங்கும்போது அவன் அந்த ஸ்டெப்ல இருந்து தடுக்கிவிட்டுக் கீழ வுழுந்து பின்னாடி டயர் வந்து அவன் மேல ஏறி இறந்துட்டா அது சம்பவ இடத்திலேயே அவனோட உயிர் பிரிஞ்சது அது வந்து ஒரு மறக்க முடியாத விஷயமா இப்போ வரையும் நான் வந்து அது யார் கேட்டாலு நீ ஒரு விஷயத்த சொல்லுவ கண் முன்னாடியே நம்ம பாக்குறோ அப்போ பாருங்க ஏங் கூட படிச்ச ஒரு பையன் கண் முன்னாடியே அந்த அவன் மேல ஏறி இறங்குற அந்த ஒரு உணர் ச்சி எனக்கு தெரிஞ்சுச்சு ஏன்னா நம்ம பின்னாடி தா உட்காந்துருக்கோ
அய்யய்யோ
அந்த ஒரு விஷயம் இத்தனைக்கு வீட் வீட்டுல ஒரே பைய அவங்க அம்மா எல்லா அங்க நாங்கப்ப இருதி சடங்குக்கு போகும்போது அவங்க அழுக போது நம்மனாள அத பாக்கவே முடியாமல் ஒரு சம்பு இருக்கா சியா இருந்துச்சு அது என்னால இப்ப வரையுமே என்னால மறக்க முடியாது தோழி
இது ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு
ஆமா எனக்கு வாழ்க்கையில சந்தோஷவே சந்தோஷமான விஷயோல்லா நெறைய நடந்திருக்கு ஆனா அந்த சோகமான விஷயோ ஒரு சில விஷயோ நடக்
ஆமா நமக்கு எது மனச பாதிச்சிருக்கோ அதுதா நமக்கு எப்போமே நம மனசுல நிக்கு வேற எதுவும் கூட நமக்கு நிக்காது இப்ப அவங்க எப்டி இருக்காங்க அவங்க
அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆஹ் ஒரே பைய அவர் இறந்து ரொம்ப காலம் பள்ளிப்ப நான் பத்தாவ வகுப் படிக்கும்போதே இறந் டாந்த பைய அதனால வேற கொழந்தைங்க எதுமே கெடையாது ஒரே பையன் தா அதுதா ஒரு ரொம்ப சங்கடமான விஷயமும் கூட அஹ் இந்த மாரி விஷயோ வந்து ரொம்ப மனச பாதிப்பு ஏற்படுத்து அப்புறோ சந்தோஷமான விஷயோ ன்னப் பாத்தா நா கல்லூரி படிக்கும்போது என்னோட லைஃப் புள்ளாமே சந்தோஷமான விஷ்யோ நாலு வருஷம் படி நாலு வருஷமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது கெடைக்க கூடாத தருணங்கள் அப்டிங்கற மாரி நெறைய விஷ்யோ நெறைய விஷ்யோ வந்து எனக்கு அப்டியே ரொம்ப இதா கெடைச்சிச்சு ஏன் நா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கிதா படிச்சேன் நான் வீட்டுல இருந்து வர்றல ஸ்கூல் படிக்கும் போது பள்ளி காலத்துல எல்லாம் வீட்டுல இருந்து படிச்சே எ கல்லூரிய நாளுக்கு நாலு வருஷம் படிக்கும் போது நா ஹாஸ்டல தங்கிதா படிச்சே ஹாஸ்டல் படிக்கும்போது ஹாஸ்டல் உணவா இருக்கட்டு இல்ல ஹாஸ்டல்ல இருக்கற தொழிலிங்களா இருக்கட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்ல ஜா ஒரு நல்ல ஒரு ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களே அது மட்டு இல்லாம நம்ம கிளாஸ்க்கு போறது அது இல்லாம கிளாஸ்ல நெறைய விஷ்யோ நடக்கிறது அதுக்கட் டடிச்சுட்டு நம்ம போயோ நம்ம போய் இருக்கிறது ஆமா அந்த மாரி விஷயோல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத விஷ்யோ யமா என்னோட வாழ்க்கையில அமஞ்சுச்சு அப்புறோ பாத்தீங்கன்னா அப்புறோ க இது கல்லூரி ஃபிரெண்ட்ஸோட சேந்து நம்ம சுற்றுலா போற து இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியா என்னதா குடும்பத்து குடும்ப ஃபேமிலியோட நம்ம போறதுக்கு ப இப்டி நண்பர்களோட போகும்போது ஆமா ஆமா நல்ல நல்லா என்ஜாய் பண்லா இதே குடும்பத்தோடு போனா ஒரு சில விஷயத்த நம்மளால என்
என்ஜாய் பண்ண முடியாது சரி சரி
தோழிங்களோட போறோ தோழிங்ளோட போகும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா ஜாலியாவே இருக்கு இந்த மாரி நீங்க எதாவது
இது எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்க ள் நெறைய நடந்திருக்கு என்னோட ஸ்கூல் லைஃப்ப விட என்னோட காலேஜ் லைஃப்ல நெறைய நடந்திருக்கு ஏன்னா நாங்க காலேஜு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல கூட எனக்கு தெரியல தேர்டு இயர்ல வந்துட்டு நாங்க முடிக்கிற அப்போ நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நண்பர்கள் வீட்டுக்குல்லா போய்ட்டு போய்ட்டு வருவோ அங்க வந்து அவுங்க நாங்க அங்க போறப்ப படத்துல வர்ரா மாரி அதே சேம் தா எங்களுக்கு நடந்தது அங்க போறப்பெல்லா அவுங்க எதோ ஒரு விருந்து வெக்கிற மாரி எங்களுக்கு எங்க எல்லாருக்கு என்னமோ எதோ விருந்தாடி வந்து அவுங்கள என்னா எல்லோரு பிரியாணி எல்லோருக்கு நான்வெஜ்ஜு இந்த மாரி சமச்சு ரொம்ப என்னமோ என்னமோ ஒரு விருந்து எதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாரி மாரி விஷேஷோ நடக்கிற மாரி எல்லாருக்கு அதே மாரி பண்ணி அதெல்லா பண்றப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போறது ஒவ்வொரு அனுபவமா இருந்தது ஒரு வீடு கிராமத்துல இருக்கு ஒரு இதுல இருக்கு நகரத் துல அது ஒவ்வொரு வீடு வந்து நமக்கு நல்லா இருந்தது அது ஒரு அனுபவமா கெடந்தது து மூணாவது வருஷோ மட்டு என்னால மறக்க முடியாது கல்லூரி வாழ்க்கைல அது மாரி எனக்கு அது எப்பவுமே எனக்கு ஸ்கூலு இத விட எனக்கு அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த ஒரு இத மட்டு என்னால மறக்க முடியாது அது ஒருதா அது ஒரு எனக்கு ஒரு நல்லதா நடந்தது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சி எனக்கு
சேரி சேரி சேரிங்க இப்ப சுற்றுலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல எதாவது சுற்றுலா தலங்கள் எதுவு போயிருக்கீங்களா
சமீபத்துல எதுவு சுற்றுலா தலங்கள்னா ஒன்னு அந்த அளவு போல எங்கேயு போல அப்டி எங்கயு போல மறந்துட்டே ஆ நீங்க எங்க படிச்சீங்க என்ன எந்த ஊர்ல படிச்சிருக்கீங்க
நானா உன்னோட சுற்றுலாத்தலமா இருக்குற ஊட்டியேதா என்னோட சொந்த ஊரும் கூட
அப்படியா ஐய்யோ அப்பனா ரொம்ப நல்லா இருக்குமே
போயிட்டு வந்துட்டு இருக்கோ
எனக்கு அந்த மாரி ஒரு ஏரியா தா எனக்கே புடிக்கு அது வந்து ரொம்ப அந்த மலை மலை மலை சார்ந்த நித்தம் ஒரே பனி அந்த அந்த அ அந்த ஒரு க்ளை
இப்ப கூட பாருங்க மழ பேஞ்சுட்டு தா இருக்கு ஆனா வேற பகுதில எல்லா பயங்கர வெயிலா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா செட் ஆகாது தோழி ஏன்னா பாத் பாத்தீங்கன்னா அது ஆ ஊட்டிய பொறுத்த வரையு அந்த க்ளைமேட் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வெயில் அடிச்சாலு வெயில் அடிக்காத மாதிரிதா தெரியும் ஆனா மத்த எடத்துக்கு வந்தோ இப்போ அதுவே நம்ம கோயமுத்தூர் பக்கோ சென்னை பக்கோ அப்டில்லா போகும்போது வெயில் லைடா சும்மா மெதுவாக அடிச்சாலுமே அது வந்து வெயில் பயங்கரமா இருக் மா இருக்குற மாரி இருக்கு செரிங்களா அதனால அது வந்து கொஞ்சோ வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சி
ஆமா ஆ எனக்கு அந்த மாரி எடத்துக்கு நாங்கல்லா வந்து சுற்றுலாக்கு வர்றதே உங்களோட ஊருக்கு தா வருவமே
நாங்க அங்கருந்து இப்போ இந்த மாரி ஏரியாவுக்கு சுற்றுலாக்கு வந்திருக் க்கு நாங்க
க அது மாரி இருக்குற எடம் தா எனக்கே ரொம்ப புடிக்கு நானே லீவுக்குன்னா அங்கதா நா அழைச்சிட்டு போக சொல்லி ஊட்டிக்கு வந்தது கெடையாது ஆனா கொடைக்கானல் போயிருக்கே
செரிங்க தோழி ஆனா ஊட்டியு கொடைக்கானலு ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு இதா வன் ஈக்கு
ஓ ஈக்குவலா தா இருக்கு ஆனா எனக்கு வந்து சமீபத்துல வந்துட்டு நா போல ஆனா எனக்கு பொண்ணு எங்க வீட்டுக்காரவங்க ரெண்டு பேரு போய்
போயிட்டு வந்தாங்களா செரிங்க தோழி நல்ல எப்டி அனுபவத்த வந்து சொன்னாங்களா எப்டி இருந்துச்சு என்ன அது
இன்னா சொன்னாங்க நல்லா இருந்துது அப்டின் சொன்னாங்க
அதுவும் அந்த வளைவுகள் கொண்டை ஊசி வ
ஆமா அவுங்க வந்து இந்த எடையில வந்து இந்த ரொம்ப கொஞ்சு இருட்டிருச்சு அப்டின்னா அந்த விலங்குகள்லா வ ரு அப்டின் சொல்லி அதுதா எதோ ஒரு எடத்துல மாட்டிக்கிட்டாங்கனு எதோ சொல்லி சொன்னாங்க மத்தபடி ஆ எதோ பாத்தா பாத்துருக்காங்க அந்த காட்டெருமையை பாத்துருக்காங்களாம்
ஓ செரி செரி செரி காட்டெருமங்கிறதெல்லா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பசுமாடு வளப் போலீங்ளா அந்த மாதிரி அந்த ஊர்லல்லா
அந்த மாரி இருந்தது அதுக்கப்புறம் பா திங்ன்னா கேரட்டு அதெல்லா எடுத்துட்டு வந்தாங்க மத்தபடி அதுதா அதா சொன்னாங்க ஆனா நா போல எனக்கு அந்த மாரி மலை மலை சூழ்ந்த எடமாரு க்கணுனா எனக்கு ஆசயா இருக்கு எனக்கு இந்த தேனி அந்த மாரி திரும்ப கொடைக் கானல் போலா திரும்ப அந்த பக்கட்டு போலா அப்டின்ற மாரி எனக்கு ஆசையாரு உன்னோ அந்த மாரி அழச்சிட்டு போல ஒரு டை ஒரே ஒர் தடவ தா போயிருக்கே
ம் செரிங்க தோழி இப்போ சுற்றுலாத்தலங்கள்ல இல்லைங் பே இல்லைங் தோழி இல்ல இல்ல இல்ல இப்போ நீங்க கோயில் அந்த மாரி எடத்துக்கெல்லா போறதுண்டா நீங்க
கோயில் போவோ எங்களுக்கு வந்துட்டு நாங்க இருக்கறது நீங்க எந்த ஊரு நீங்க இருக்கிற எடோ நீங்க தா ஊட்டி சொன்னீங்ளா ஆமா ஆமா உங்களுக்கு கோயம்த்தூர் ஆமா எங்களுக்கு வந்து நா வந்து இருக்கறது வந்து திருவாரூரு
செரிங்க தோழி அங்க நெறைய
இங்கேயு வந்து கோயிலு நறையா ஃப இதான உள்ள எடவ் தா அதே மாரி என்னோட நா கலயாணு ஆயிடுச்சு எனக் கு எனக்கு எங்க அம்மா வீடுமே தஞ்சாவூர் தா அங்கேயுமே எனக் கோயில் சுழ்ந்த எடமா தா இருக்கு எல்லாமே அதனால நெறைய நா கோயிலுக்கெல்லா போயிருக்கே எனக்
செரிங்க செரிங் செரிங்க தோழி நாங்க அதிகமா பாத்தீங்கன்னா இங்க முருகன் கோயில் தா அதிகோ போய் நா முருகன் கோயிலுக்கு அதிகமா போயிருக்கே நானு அது இல்லாம இந்த மாரியம்மன் கோயிலு இதெல்லா பாத்தீங்கன் இந்த சித்திரை மாசம்ல நல்ல விஷே ஷமா இருக்கு ஆமா ஆமா அதுவு முருகனுக்கெல்லா பாத்தீங்ன்னா இந்த வைகா சி மாசோ அப்றோ தை மாசோ இதுலெல்லா பாத்தீங் ஆமாங்க அப்பற அது இல்லாம இந்த அறுபடை வீடுக்கு போகுனோனு எனக் வந்து ரொம்ப ஆச தோழி ஆனா அது வரிக்கு இப்ப வரிய எந்த ஒரு சந்தர்ப்பமு ஏற்படல அப்டி போறதுக்கு எதோ ஒரு கோயில் ரெண்டு கோயிலுக்கு போறோ அதோட செரி ஆனா ஒரு நாள் எப்படியாச்சு ஒரு நாள்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா நம்ப போயே ஆகணு அப்டின் சொல்லி நா வந்து மனசுல ஒரு பதிவு வெச்சிருக்கே
ஓகே ஓ சேர் சேரி சேர் சேர் ச நீங்க ஆ நீங்க கல்யாணோ உங்களுக் காய்ர்ச்சா இல்ல
ஆமாங்க தோழி எனக்கு கல்யாண ஆகி நானு எங் கணவர் இருக்கோ அவரு பாத்தீங்ன்னா அன்றாடமா எப்போது போல் என்னங் தோழி
நாலஞ்சு மாதமா
தெரியு ஒரு ஒரு வருஷம்
ஒரு வருஸோ ஆ
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
எங்களுக்கு வந்து நா அம் என்னமோ நெனச்சே அதா அந்த மாரி நா வந்து ரெண்டு எடத்துக் போயிருக்கே முருகரு இதுக் வந்து ரெண்டு இதுக்கு போயிருக்கே திருச்செந்தூர் ஒன்னு சாமி மல எங்களுக்கு பக்கோ
பேசலாம் தோழி
சேரி சேரி ரொம்ப சந்தோஷோ ஆ ஆ நன்றி